அ ஹலோ தம்பி எப்டி இருக்க
கா நல்லா இருக்கறக்கா நீங்க நல்லாக்கறீங்களா
நல்லா இருக்கறப்பா நீ நல்லா இருக்கியா
நல்லா இருக்குறக்கா வீட்ல எல்லா நல்லா இருக்கறாங்களா
எல்லாருமே நல்லா இருக்கோ ஒன்ட ரொம்ப நாளா பேசணுன்னு நெனச்சிட்டே இருந்தே செரி உங்க அம்மா என் ஃப்ரெண்டு தானே எப்டியாவது இந்த தம்பிட்ட ரொம்பநாளா பேசணும்னு நெனைச்சிட்டு இருந்தேன் முந்தியெல்லா ஃபோன் பண்ணுவ பேசுவ இப்பல்லா காலேஜ் போனதுக்கப்புறோ ஃபோனும் பண்றது இல்ல பேசறதூ இல்ல
ஆமாக்கா
என்ன ரொம்ப பிஸியா காலேஜில
இல்லக்கா கொஞ்சம் கா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்டியே ஜாலியா இருந்துட்டு வந்தா அப்டின்ட்டு
இப்ப செமஸ்டர் ஆரம்பிச்சுருச்சா
ஆ ஸ்டார்ட் பண்ட்டாங்க்கா
எத்தனாவது வருஷ பா படிக்கிற நீ இப்போ
நானு ஃபைனல் இயர் கா
ஓ அப்டியா என்ன கோர்ஸ் எடுத்திருக்க
நான் பி காம் சி ஏ எடுத்துருக்கிறேன்
ஓ அப்டியா ஆமா ஆமா நீ ஏற்க ஏற்கனவே சொல்லியிருக்கே நான் தான் மறந்துட்டேன் செரி செரி இது இது ஃபைனல் இயரா சரி இதுக்கு மேலே ப இதுக்கு மேல படிக்க போறியா இல்லன்னா ஒர்க் பண்ண போறியா என்ன பா
கரஸ்ல பண்ணிட்டு படி கரஸ்ல பண்ணிட்டு வேல செய்யலான்னு இருக்கற
சரி சரி இந்த காலேஜ்னாலே ரொம்ப ஜாலியா இருக்கு இல்ல ஆ
ஆமாக்கா
செரி செரி அப்றம் நெறைய ஃப்ரெண்ட்ஸ்ல்லாம் இருக்காங்களா அவங்களல்லாம் வீட்டு
ஆ நெறைய பேர் இருக்கறாங்க்கா ம் அப்பப்பா கூட்டிட்டு வருவேன் கா
சரி அப்றோ சாப்பாடெல்லா பரவால்லையா அங்க இல்ல சாப்பாட்டு அங்கலாம் பீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக கேக்றாங்களா
ஃபீஸ் அவ்வளோலா இல்லக்கா கம்மி தா
அப்படியாப்பா
ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் குள்ள வரு
என்னப்பா இத கம்மின்னு சொல்ற இதையும் கெட்டி செமஸ்டர் ஃபீஸும் கெட்டுவாங்களே செரி செமட்ட செமஸ்டர் ஃபீஸ்லா உனக்கு எவ்ளோப்பா
எனக்கு செமஸ்டர் ஃபீஸு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒன்பதாயிருவா வரு க்கா
ஓ செரிப்பா செரிப்பா இப்ப இதுதான் கடைசியா இந்த கடைசியா எழுத போறியா எழுதிட்டியா
இல்ல இதா கடைசி ஆ இன்னு ஒரு மூணு எக்ஸாம் இருக்கு
செரி செரி செரி ஃபைனல் இயர்னா எல்லாம் ரொம்ப ஆட்டம் போடுவீங்களே அய்ம்ப்ரோவிங்
கொஞ்சம் கஷ்டமாதானேக்கா இருக்கும்
சேரி சேரி அப்றோ இல்ல நீ ஃபோனே பண்ணாத பாத்தா ஹலோ என்னத்த பேச்சவே கானோ
டாட்டா நெட்ஒர்க் இஷீவா இருக்குங்கா ஆ கேக்குது கா
ஆ கேக்குதுக்கா ஏ தம்பி நா முக்கியமான கொஸ்டின் கேட்கும்போது நீ நெட்ஒர்க் இஷுன்னு சொல்ற பாத்தியா
ஆ இல் இல்லக்கா நெட்வர்க்கு உண்மயாலே இஷீதாக்கா
சேரிப்பா சேரிப்பா அம்மாலா ரொம்ப பாவோ அதனால நீங்கல்லா நல்லா படிச்சி அ உங்க அம்மா அப்பாவுக்குல்லா நல்ல பேர்லா வாங்கி குடுத்து நல்லா வேல செஞ்சி அவுங்கள நீங்க தா கடைசி வரைக்கோ நல்லா பாத்துக்கணோ அதனா நல்லாப் படிங்க நீங்க என்ன சொன்னீங்க வேல செய்ய போறீங்ளா மறுபடியு இது முடிச்சுட்டு
ஆமாக்கா
அப்டியா எங்க போலான் முடிவு பண்ணிருக்கீங்ளா தம்பி இந்த காலத்துல ஒரு இப்பதானே பி காம் பண்றீங்க எம் காம் அப்டி ஏதாது பண்ற ஐடியா இருக்கா இப்பல்லா வந்துட்டு என்ன
காம் இருக்குது
இப்பல்லா எல்லாரு இப்பல்லா அதா எல்லாரு ரெண்டு டிகிரி பண்ணாதா கொஞ்சமாது வேல்யூவா இருக்கோ அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அந்த காலத்துலல்லா எங்கள மாரி ஆளு இதுல இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு டிகிரி வாங்குனோனா போதுடா சாமி அப்டின் சொல்லிட்டு ஏதாவது படிச்ச படிப்புக்கு வேல இல்ல நாலு வேற ஏதாது வேல செஞ்சுட்டு அப்டியே போய்கிட்டு இருப்போ ஆனா இப்போல்லா கொஞ்சோ ரெண்டு டிகிரி எல்லா முடிச்சாதா கொஞ்சோ ஓகே அப்டின்டிருக்கோ அதனால நல்ல வேலயா பாத்து கொஞ்சோ நல்லா சம்பாரிக்க பாருங்க ம் இந்த வயசுலதா இந்த வயசுல ஒங்கள நீங்க ப்ரோஜனப் படுத்திகிட்டாதா உண்டு அப்றோ வயசாயிடுச்சுனா அப்றோ சம்பாரிக்க முடியாது ஓரளவுக் கு கொஞ்சோ செட்டில் ஆயிட்டு அண்ட அதுக்கப்பு அப்றோ உங்களுடைய காரியங்கள பாத்தீங்கன்னா நல்லாருக்கோ ஏன்னா அதுக்கப் அப்றோ கல்யாணோ மேர இதெல்லா முடிஞ்சிட்டு அதுக்கப்றோ பாத்துக்கலனா ரொம்ப உங்களுக்கு சும ஜாஸ்தி ஆயிறு அதனால இப்பவே ஓரளவுக்கு நீங்க செட்டில் ஆகணோனா கொஞ்சோ நல்லா ஓடி சம்பாரிங்க அதே மாரி வாழ்க்கைல படிப்புதா பா ரொம்ப முக்கியோ என்னடா இந்த அக்கா ரொம்ப அட்வைஸ் பண்றாங்களேன்னு நெனைக்காதீங்க
படிலா இல்லக்கா பாப்பாங்க எத்தன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
பாப்பா வந்து ஃபோர்து ஸ்டாண்டர்டு ஒருத்தி படிக்கிறா ஒருத்தி ஃபிஃப்த்து முடிஞ்சி சிக்ஸ்த்து போ போறா ஆ அப்டி போயிட்ருக்கு ஆம்மா அவுங்கள சமாளிக்கிறது கொஞ்சோ கஷ்டோந்தா பாப்பாங்களுக்கு என்னப்பா அப்டிதாம்பா எல்லாமே எல் எல் கே ஜி முதற்கொண்டு அ உங்க காலேஜ் வரைக்குமே ஃபீஸ் எல்லா கிட்டத்தட்ட ஆ இந்த ஆயிரோ ரெண்டாயிரோ தா பா டிஃப்ரெண்ட் இருக்கோ மத்தபடி எல்லா அப்டி ஆ ஆமாப்பா எல்லா ஒரே மாரி தா வரோ கொஞ்சோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மாலா படிக்க வெக்குறாங்க உங்க அம்மாலா ரொம்ப கஷ்டப்பட் பட்டு உங்கள படிக்க வெக்கறாங்கப்பா அதனால நீங்க எல்லா கொஞ்சோ நல்லா படிச்சி அவுங்களுக்கு நீங்க அவுங்க செஞ்சதுக்கு பதில் நன்ம நீங்க செய்யணோ அந்த மாரி பாருங்க செரியா அம்மாவலா விட்றாதீங்க அப்பாவையு நல்ல வயசான காலத்துல நல்லா பாக்கணு அதனால இப்பல்லா யாருமே இந்த பசங்களெல்லா ரொம்ப கண்டிஷன் பண்றதெல்லாம் கெடையாது அதனால ஃபிரெண்ட் க்ளயதா இர்க்காங்க நல்ல ஃப்ரெண்டா தா அம்மாலா பேஸ்றாங்க அதனால நீங்க அவுங்குளுக்கு தகுந்த மாரி அவுங்குளியும் நல்லா பாத்து குடும்பத்தியு நல்லா பாத்துக்கோங்கப்பா நல்லா படிங்க இல்லப்பா இப்பத்திக்கு நா வீட்ல தா பா இருக்கே என்ன பாப்பாவுங்களலாம் இன்னு பாப்பாவுங்களா இன்னும் சின்ன பிள்ளைகளா தான இருக்காங்க அவுங்களலா ஆ ஆம்மா அவுங்கள ஸ்கூலுக்கு அனுப்ணும் அதுக்கே கரெக்டா இருக்கும்ப்பா டைம் எல்லாம்
செரிக்கா வீட்டு வாடக எல்லாக்கா
அதெல்லா பரவால்லப்பா ரொம்ப வர்ஷமா ஒரே வீட்லருக் அன்னால அப்டே வாடகல்லா போய்ட்ருக்குதுப்பா நீங்க ஆ அம் அப்றொம்ப்பா நல்லாஎ எல்லாத்துலியுமே நல்லா பாஸ் பண்ணீர்வீங்ளா இல்லன்னா ஏதாவது அ
ம் இல்லக்கா நல்லாதான் எழுதிருக்கற
செரி செரி செரி
ம்
செரி உங்க காலேஜ் பத்தி கொஞ்சோ சொல்லுங்க அம்ப்றோ காலேஜ்லன்ன படிப்பு படிப்பு படிப்பு மட்டு்தானா இல்ல அ வெளையாட்டு ஸ்போட்ஸு
ஜம் இருக்கு படிப் இருக்கு ஸ்போட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு
ஃபீஸ்சு எல்லா காலேஜ்வுட மத்த காலேஜ்ஜ கம்பேர் பண்ணும்போது எங்க காலேஜ்ல கம்மியாக தா இருக்கும்
சொல்லுப்பா சொல்லு அஆ
கா ஸ்டாஃப்ஃபல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நம்ம என்ன கேக்கறமோ அதெல்லா பனித்தருவாங்க
அப்டியாப்பா சேரி ஒனக்கு செர் செர் செரி உனக்கு அப்டியெல்லா இந்த ஒன்னு ப்ரச்சின இல்லேல்ல
சா இல்லக்கா ஒன்னு ப்ரஷ்னல்ல
எரிப்பா ரொம்ப ஸ்டிட்டா இருக்க வாட்டாங்கல்ல எல்லாருமே இப்ப அப்டி பழகிட்டாங்கப்பா ஆ ஃப்ரெண்ட்லி
ஆமா ஆமா ஆ அது ஒரு செட்டும் இருக்கு மா தனியா எழுதுவோம் அவுங்க சொல்லுவாங்க இந்த மாரி பண்ணணும் அந்த மாரி பண்ணக் கூடாது அப்டின்னு அத நம்ம கேட்டுட்டு தானே ஆகணும்
சேரிப்பா அந்த சினிமாவுக்கு போம்போது காலேஜ்ஜ கட்ட அடிச்சிட்டு போறது அந்த மாரிலா இருக்காப்பா
அதமாரிலா இல்லக்கா லீவு டைம்ல வேணா பசங்களோட எப்யாவது போவோம் இல்ல காலேஜ் டைம்ல அப்டின்னா இல்ல வாய்ப்பு இல்லக்கா
ஓ அப்டியா செரிப்பா அப்ப நல்ல பைனா இருக்கீங்கனு சொல்லுங்க உங்க ஏரியால்லா ஆ ஆமா ஆமா நீங்க படிக்கிற அந்த காலேஜ் ஏரியால்ல ரொம்ப நல்ல பீஸ் ஃபுல்லா இருக்குமாப்பா நல்லாருக்கு
ஆ நல்லா நல்லா இருக்கேக்கா நல்லா மரோ செடி காலேஜு சுத்தி மரோ ஃபுல்லா இருக்கு அத்னால ஒன்னு ப்ரஷ்னல்ல நல்லா கூலிங்கா இருக்கு க்லைமேட்டு
பரவாயில்லயே நல்லாருக்குமே பரவால்ல பரவால்ல அப்றம்ப்பா
இப்ப தானங்கக்கா மழ வருதுங்களா இல்ல வெயில் அடிக்குதுங்களா
ஐயோ இங்க பயங்கர வெயில் தாம்ப்பா வெயிலோட தாக்கோ ரொம்ப ஜாஸ்தியா தா இருக்கு கொஞ்சோ மழ இப்பதா கொஞ்சோ மழ வர்ற மாதிரி இருக்கு ஆனா ஒரு மழயு காணோ ரொம்ப வெயிலா தா இருக்கு நைட்டெல்லா தூங்கு போதெல்லா ரொம்ப கஷ்டோந்தா எப்டி கிறது இந்த ஹீட்ட அப்டின் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டொ தா ரூம்லெல்லா கொஞ்சொ துணியெல்லா நனச்சி போட்டு கொஞ்சொ ஃபேன் எல்லா கொஞ்சொ ஸ்பீடா வச்சாலுமே ஃபேனே சூடா சுத்துது அப்டிதா இருக்கு ஆனா ஒரே ஒரு ரூம் மட்டு கொஞ்சோ கூலிங்கா இருக்கும்ப்பா அதனால ஏன்னா மேல வந்து வாட்டர் டேங்க்லா இருக்கிறதுனால கொஞ்சோ கூலிங்கா இருக்கு அதனால கொஞ்சோ பரவாயில்லாத மாதிரி ஒரு ரூம் இருக்கு அதனால அப்டியே வச் ச்சு சமாளிச்சு போயிட்றது நைட் எப்டியு கொஞ்சோ குளிச்சுட்டு படுத் ததா அது பச்ச தண்ணில ஆ குளிச்சிட்டு படுத்தா தான் கொஞ்சமாவது தூங்க முடியு அந்தளவுக் க்கு ஹீட்டு மனுஷனப் படுத்துது அப்றோ நல்லா ஃபிரிட்ஜ்ல வச் ச சில் வாட்டர் குடிச்சா தா நல்லாயிருக்கு
சளி பிடிச்சிடாதுங்களா
சளிப் போ ச இந்த வெயிலுக்கு அதெல்லா தூரமா தள்ளி நிக்கும் போலப்பா சளியெல்லா புடிக்காது ஆமா அவ்ளோ வெயில் வந் வந்து மக்கள ரொம்ப வாட்டுது செரி ம் கடவுள் என்னைக்காவது எரக்கம் வச்சு மழ விடுவாரு அது வரைக்கு அப்டியே மழக்காக ஏங்கி நின்னு கொண்டிருக்கறோ
அங்கா இங்க நா இருக்குற பக்கம்லா டெய்லியு மழதாக்கா
மழைங் ஆ சேரி சேரி சேரி தம்பி சரி பாத்து இருங்க பரவாயில்ல நீங்க எல்லா குடுத்து வச்சவுங்க
ஹ ஹ நைட் எல்லா கொஞ்சோ கூலிங்கா இருக்கு அப்பப்போ கொசுக்கடி ஹாஸ்டல் தான அதனால கொஸ் கொஞ்சோ கொசுக்கடி இருக்கும்
சேரி கொசு பேட்டு ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்கப்பா இப்போ வந்து அந்த காயில் வச்சாலு அது வந்து
இத அ ஆமாக்கா காயில் வச்சு பாத்துட்டோ ஹாஸ்டல்ல வாங்கித் தந்தாங்க காயில் வச்சு பார்த்துட்டு ஒன்னு வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல
அதெல்லா வேணாம்ப்பா அதெல்லா வந்துட்டு ஒடம்புக்கு கேடுன்னு சொல்றாங்க இத கொசு பேட்டு ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க
சேரிக்கா
ம் அப்டி எதாவது
அதுவு இருந்தாலு அ ஒ கடிக்கிறது கடிச்சிட்டே தானேக்கா இருக்கு
ஆமாப்பா தூக்கத்துல எந்த்ருச்சு அடிக்க முடியாது ஆனா டோர் எல்லா குளோஸ் பண்ணிட்டு அடிச்சிட்டு அப்றோ கொஞ்சோ படுத்துட்டு நல்ல பெட்ஷீட்டெல்லா போத்தி படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தா கூலிங்கா கொஞ்சோ இருக்குன்னு சொல்றீங்கல்ல
ஆ கா அப்பப்போ அப்பப்ப தா கூலிங்கா இருக்கும்க்கா ஆ மத்தபடி நம்ம போத்துனோம்னா ஹீட்டா இருக்கு ஓ போத்தாம விட்டோம்னா கொஞ்சோ கூலிங்கா இருக்கு
சேரிப்பா பாத்து இருங்க நல்ல பையனா இருங்க ம் ஹாஸ்டல்லலா பிரச்சன பண்ணாதீங்க கடைசி வருஷொ முடிச்சு வரேம் போது நல்லா ஹாப்பியாக வாங்க அதனால நல்லா எல்லா பசங்கள்ட்டையு பழகிக்கோங்க
ம் சேரிக்கா
ஆ ஏன்னா பின்னாடி உதவு ஒரு வேள பசங்க எல்லா சேந்து இனி எந்த காலேஜ் போலானு முடிவெடுத்து வச்சுருக்கீங்களா ல்ல பார்ட் டைமா பண்ணலா அப்டீன்னு முடிவு பண்ணி வச்சு
இல்லக்கா ஓ ஒண்ணு அவனுங்கெல்லா பாதி பேர் ஒர்க்லயே போயிட்டு ஒர்க் போற அப்டீன்னு சொல்றாங்க பாதி பேர் து படிக்குற அப்டீன்னு சொல்றாங்க
அப்டியாப்பா கொஞ்சோ வசதி இருக்குறவுங்க நல்லா வசதி இருக்கறவங்க இனி மேலும் மேலும் படிக்கலான்னு யோசிப்பாங்க கொஞ்சோ வசதி கம்மியா இருக்குறவங் ஏ என்ன செய்வாங்க செரி நம்ம ஒரு வேலக்கும் போய்ட்டு படிக்லா செரி அங்க அங்க ஈவினிங் காலேஜ் எல்லா இருக்காப்பா ஈவினிங் எல்லா காலேஜ் இருக்குல்ல அந்த மாரி எதுலயாது
ஈவினிங் காலேஜ் இல்லக்கா அங்க ஈவினிங் காலேஜ் இருக்காது எல்லாரு பார்ட் டைம் ஒர்க் போயிருவோ
ஓகேப்பா ஓகேப்பா இல்ல அந்த காலேஜ்லயே தொடர்ற மாரியா இல்லன்னா ஆ இல்ல பார்ட் டைமா பாத்துக்கலான்ட்டு வர மாதிரியா
காலேஜ் தா கா அதே காலேஜ்ல தா ஏன்னா ஃபீஸு கம்மியா தா இருக்குதுங்ளா அதனால அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா
சேரிப்பா செரிப்பா நல்லா உடம்ப பாத்துக்கோங்க ஆ அம்மா அப்பல்லா பக்கத்துல இருக் மாட்டாங்கல்ல அதனால நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க நீங்களே தா உங்கள பாத்துக்கணு கவனமா இருங்க ம் நல்லா பாத்துக்கோங்க ஒடம்ப படிங்க அரியர் இல்லாம பாஸ் பண்ணுங்க
சேரி கா
ஓகேவா தம்பி ரொம்பநேர் பேசீட்டமோ சரி ஓகேடா ஓகே தம்பி வெக்கட்டுங்களா ஆ பாய்பா
ஆ பாய் கா
ஆ சே